அ சிஸ்டர் குடீவ் குட் ஈவ்னிங் சிஸ்டர்
ம் குட் ஈவ்னிங் பிரதர் நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்க சிஸ்டர் நல்லா ருக்கீங்ளா
அ நல்லாருக்கே
சேரிங் சிஸ்டர் சிஸ்டர் இப்போ வீட்ல ஃபேமிலியெல்லா நல்லாருக்காங்ளா சிஸ்டர்
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே சிஸ்டர் சிஸ்டர் நமக்கு நியர்பை லைப் ப்ரெரி எதாவ்து பெரிய லைப்ரரி எதா இருக்கா சிஸ்டர்
பெரிய லைப்ரரி இல்ல ஒரு மீட்டியமான ஒரு லைப்ரரி வந்து ஒன்னு இருக்கு அப்பப்ப இங்க வந்து பொருள்காட்சி போடுவாங்க இந்த புக்கு பொருள்காட்சிமாரி வெப்பாங்க அப்போ போய் பாக்கறது உண்டு
ஓகே ஓகே சிஸ்டர் இப்ப இந்த இதுக்கு நம்ம லைப்ரரி இப்ப பாத்தீங்னா நம்ம க கவுர்மெண்ட் வந்து அங்ககங்க லைப்ரரி ஆரம்பித்த காலத்துல அது இருக்கு ஆ பாத்துருக்கிறே நா அங்க யூஸ் பண்ணிருக்குறோ ஒரு பாத்தீனா ஒரு புக்கு வந்து பாத்தீன்னா உங்குளுக் ஒரு முன்னூத்தம்பு புக்கு நானூறு புக்காது இருக்கு அதுக்கொரு எம்ப்ளாய்ஸ் இருப்பாரு அந்தமாரி இருப்பாங்க ஆ பாத்துருக்க அதுக்கு தனியா சூப்ரைசர் இருக்காங்க அதாது டிஸ்டிக் வரியா ஒரு சூப்பரைசர் இருப்பாங்க இப்ப ஒரு பதினஞ்சு லைப்ரரி இருக்குன்னா அதுக்கு ஒரு தனி ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு அந்தமாரி எதாது உங்க ஊருல இருக்கா சிஸ்டர்
ஆ இருக்கு ஒரு அதா ஒரு ஒரு ஒரு நு ஒரே ஒரு நூலகம் இருக் கு அங்க வந்துட்டு ஒருத்தரு இருப்பரு எப்போமே இருப்பாங்க நமக்கு புக்கு வேணு அப்டினா நம்ம போய் எடுத்துக்லா வீட்டுக்குமே கொண்டு வரலா நம்ப நம்மளோட ஃபோன் நம்பர் பேர் எல்லா எழுதி குடுத்துட்டு நம்ம அந்த எடுத்துட்டு வந்தோனா ஒன் வீக் டைம் ஒரு புக் எடுத்துட்டு வரும்பொழுது அந்த ஒன் வீக்ல நம்ம படிச்சு முடி ச்சு குடுத்தரனு
அதா சிஸ்டர் சிஸ்டர் நமக்கு இப்போ புக்கு பாத்தீங்கனா நமக்கு என்ன புக்குங் சிஸ்டர் புடிக்கு
அ எனக்கு வந்து இப்ப தி சீக்ரட்டுன் சொல்லி ஒன்னு வந்துச்சு பாத்தீங்ளா இப்ப ஒரு மூணு வர்ஷ் இடத்துக்கு முன்னாடி பாசிட்டிவ் எனர்ஜிய பத்தி இது பண்ணணு அப்டின் சொல்லி அந்த ஒரு புக் வந்து ரொம்ப புடிக்கு
சேரிங்க சேரிங்க சிஸ்டர் சேரிங்க சிஸ்டர் அது அது இது அவுரு எழுதுனவரு பேருங் சிஸ்டர் எதா தெரியுமா ஐடியா இரு
ஆஹ தெரியாது
சேரிங்க சிஸ்டர் சேரிங்க சிஸ்டர்
ஆனா வந்துட்டு எனக்கு அப்பா அது வந்து வேற ஒருத்தர் மூலியமாத எனக்கு சொன்னாங்க இந்த புக் கு வந்து பாருங்க பாசிட்டிவ் எனர்ஜிக்காக அப்டின் சொன்னாங்க நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பாக்கலா அப்டின் சொல்லி அத நா இது பண்ணே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஒரு புக்குன் கேட்டா எனக்கு அது மொதல்ல ஞாபகோ வரு
அது எப்டி சிஸ்டர் நமக்கு அது உண்மைய்லுமே அது நடக்குமா சிஸ்டர் நீங்க சொல்ற விஷயோ
ஆமா கண்டிப்பா நடக்குது
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்
நம்ம பாசிட்டிவா இருக்கணு அ ப்டின்றதுக்காகதா அந்த புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதா படிச்சு முடிக்க ரொம்ப நாள் ஆகு உங்குளுக்கு வீடியோவா அத பெத்தின வீடியோஸ் சிலர்லா எடுத்து போட்ருப்பாங்க இல்லைங்ளா ரிவ்யூமாரி அந்தமாரி பாத்தாலுமே ஆ ஃபுல்லாவே பாசிட்டிவ்வா
முடிவாதா இருக்கு அது எப்டி சிஸ்டர் சாத்தியமாகு மனுஷனுடைய இயல்போட வாழ்க்க வந்து பாத்தேனா சிஸ்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருப்ப இப்ப நீங்க மட்டு இப்ப நம்ம இப்ப இல்ல இது எடுத்துக் காட்டுக்கா சொல்றே இப்ப நம்ம மட்டு பாசிட்டிவா மட்டு எடுத்திருந்தோம்னா இப்போ நெகட்டிவ் பேஸ்னோன் வையா எப்டி சிஸ்டர் நம அடிவேட் பண்றது எப்டி நமக்கு நெகட்டிவ இது வரு
ஆ இல்ல நெகட்டிவா நடக்கறதுமே நமக்கு நடக்கு
சேரிங் சிஸ்டர்
ஆனா நம்ப வந்து அத அதுல என்ன ஒரே ஒரு வித்தியாசன்னா நம்ம நடக் கறதுக்கு முன்னாடி ஐயோ இது நெகட்டிவாயிடுமோ நமக்கு இது நடந்துருமோன்னு பதறாம இல்ல இப்டி நடக்காது நமக்கு நார்மலா இருப்போ இப்போ ரிப்போர்ட் வருதுன்ன வச்சுக் போங்கலா அந்த ரிப்போர்ட்ட நெனச்சி முன்கூட்டியே பயந்துக்காம
ஓ இல்ல எனக்கு வராது எனக்கு சுகர் இருக்காது நா நல்லா இருப்பே அப்டின்ற மைண்ட் செட்லயே நாம்ப இருப்போ அதுல நமக்கு சுகர் இருக்குன்னு ரிப்போர்ட்ல காமிச்சாலுமே கூட இது கம் கம்மியா இருக்கு பர்சன்டேஜ் வந்து நமக்கு கம்மியா தா இருக்கு நம்ம வந்து இப்பதா ஸ்டாட்டிங் ஸ்டேஜ்ல இருக் படுத்திறலான்ற ஒரு நம்பிக்கை குடுக்கு
பரவாயில்லயே சிஸ்டர் சேரி சிஸ் சேரி சிஸ் நானு முடிஞ்ச அத ட்ரை பண்றே சிஸ்டர் இது சிஸ்டர்
ஒரு ஒரு ஸ்கூட்டி நீங்க ஒரு ஒரு எடத்துக் போயி நிம் நம்ப வண்டி நிறுத்தறோன் வச்சுக்கோங்கள நம்ப தெனமுமே ஆஃபிஸ் போம்போது இது அதுல ஒரு லைன்ருக்கு இந்த லைனு நம்ப போறப்போ
ஆ
ஆ எட இருக்காது நம்ம போய் வண்டி நிறுத்துறதுக்கான எடமே நமக்கு இருக்காது இதுவே ஒரு டென்ஷனாகு இல்ல உள்ள போகறதுக்கு அங்க ஒரு அஞ்சு நிமிஷோ லேட் ஆகு
அதாதா செரி
இத நம்ப அங்கருந்து வீட்ல இருந்து வரும்பொழுது இல்ல நம்ப போனது நமக்கு வண்டி நிறுத்துறக்கு அங்க ஒரு எட ட இருக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு எட இருக்கு நம்ப இமேஜினேஷன் தா எல்லாமே பாசிட்டிவ்வான ஒரு இமாஜினேஷன் கற்பன ஆ க பாசிட்டிவாவே நடக் கோன்ற மாரி நம்ப கற்பனையில நெனைக்கு போது நமக்கு உண்மையிலயே நம்ப போவோ வேற ஒருத்தர் வண்டி எடுப்பாங்க நம்ப வண்டிய விட்
ஓ அதா ஆட்டோமேடிக் நடக்கும்கிறீங்க சிஸ்டர்
ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கு சின்ன சின்ன விஷயோ தா
அத அதா சிஸ்டர் இப்ப நாம்ப நார்மலா வந்து நீச்சல் வந்து எல்லாத்துக்கு நா மனுசனா பொறந்தவங்க விலங்கா பொறந்தவங்க விலங்கா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நீச்சல் வந்து நார்மலான இது ஆனா அந்த நீச்சல் இப்ப இப்ப வந்து பா பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க திடீர்னு நம்முளுக் நீச்சல் தெரியாதவங்களுக் தண்ணிக்குல போட்டோம்னா நீச் தெரியாது எனக்கு ஐயயோ நா உள்ள போயிருவே உள்ள போயிருவேன்ட்டு உள்ள போயிருவாங்க ச் அந்த மாரி அந்த மாரி இப்ப நா இல்ல நாலு நாள் நீச்சு நீந்த முடியு அ ஓகே ஓகே சிஸ்டர் பரவால பரவால புரியுது சிஸ்டர் நீங் பரவால
நம்ம எது இ முன்கூட்டியே நம்ம வந்து பயப் படாம நம்ளால சமாளிக்க முடியு நமக்கு இது பிரச்சனயே ஆகாது அப்படின் நம்ப தைரியமா இருக்கறதுக்காக தா
பரவால்ல பரவால்லயா சிஸ்டர் சிஸ்டர் வேற ஏதாவது கல்வியாளர்கள் புக்கு இல்ல அந்த இது ப்போ புரட்சியாளர் புக்கு அந்த மாரி இதெல்லா படிச்சிருக்கீங்களா சிஸ்டர்
படிச்சிருக்கே நா வந்து காந்திய பத்தின வரலாறு படிச்சிருக்கே அப்புறோ வந்துட்டு நம்ப ம் இவரு அவரோட பேரு என்ன கன்னியாகுமாரில கூட அவருக்கு செல இருக் குங்களே கன்னியாகுமாரில விவகான விவேகானந்தர் அவர பத்தி படிச்சிருக்கே
ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சேரிங் சேரிங் சேரிங் சிஸ்டர் இந்த புரட்சியாளர் இந்த இவரு லெனின்னு சேகுவாரா அந்த மாரி இல்ல இல்ல சிஸ்டர் இல்ல சி சரி நீங்க அடுத்த நெக்ஸ்ட்டு அது அதுதா சிஸ்டர் நெக்ஸ்ட்டு நா அட்வைசு எது பண்ணணா தம்பிப் பா தம்பினு நெனச்சிங்க அட்வைஸா நெனைக்க வேண்டா ஒரு இது கோரிக்கையா வச்சுக்கங்களே லெனின் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய புரட்சியாளர் சிஸ்டர் அ நீங்க அவ ஆ அவரு புக்க வேணா இங்க ஒன்னு சும்மா சின்னது புக்கா தா இருக்குது சிஸ்டர் ரொம்ப பெருசா இருக்காது அவருடைய இப்ப சின்ன அதா சே ரெண்டு ரெண்டு வார்த்தைகள கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புரட்சி நா புரட்சிய பண்றதுக்காக சொல்லல தெரிஞ்சுக்கிட்டா ஓ இப்பில்லா புரட்சி பண்ணலா இந்த மாரில்லா இருக்கலான்னு சொல்லி ஒரு இது இருக்கு ஸ்டர் கான்செப்ட் இருக்கு அதுக்காக தா சொன்னே நானு நா நீங்க சொன்ன புக்கமே நா எனக்கு அதோடைய ரைட்டர் மட்டு பேர் மட்டு சொல்லுங்க நா முடிஞ்சா செக் பண்ணி பாக்குறே இல்ல நமக்கு பக்கத்துல லைப்ரரி இரு லைப்ரரி இருக்கு பெங்க பெரிய லைப்ரரி இருக்கு சிஸ்டர் கலைஞர் நூற்றாண்டு விழாஞ் சொல்லி பெரிய லைப்ரரி குடுத்துருக்காங்க நீங்க சொன்ன புக்கு பாசிபிள்னு நெனைக்கிறே பாக்குறே சிஸ்டர் நானு
ஆ சரிங்க சரி
கண்டிப்பா பாக்கறே ஸ்டர் நீங்க வேற புக்ஸ் உங்களுக்கு இ மேக்ஸிமம் நா படிக்கிறதெலாம் பாத்திங்கனா சிஸ்டர் நா செய்தித்தாள் அதிகமாக யூஸ் பண்ணுவே நல்லா படிப்பே செய்தித்தாள் அண்ட அண்ட செய்தித்தா அதுல செல்போன்ல பாக்குறது காட்டுலுமே செல்போன் டி வி ல பாற காட்டுல இந்த செய்தித்தாள படிப்பே ஏன்னா நம்ம இருக்கிற ஏரியா வந்து செய்தித்தாள பப்ளிசிட்டி பண்ற ஏரியா அதாவது இந்த தினத்தந்தி ஆபிஸ்ல மத் இங்க வந்து நமக்கு பேப்பர்ஸ்ல்லா மூவ ஆகறது நல்ல பே பெரிய ஏரியா சிஸ்டர் நா இருக்கிற ஏரியாவில அதனால செய்த்த்தாள கொஞ்சோ நல்லா இம்பார்ட்டண்ட் குடுத்து படிப்பே நானு புக்ஸும் படிப்பே புக்ஸ் என்ன இந்த மாரி புறச்சியாலர் புக்ஸ் எல்லா படிப்பே ஸ்டர் சேகுவார புக்கு சொன்னேனல்ல ஸ்டர் அதா அத அதனாலதா உங்கள நா அத உங்களுக்கு
அதுவே பாராட்டக்கூடிய விஷயந்தா ஏன்னா வந்துட்டு எத்தன பேர் இப்ப படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நல்ல ஒரு
இந்த செய்தித்தாளை படிக்கிறது எப்படி எனக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா ஏம் பேரு கொண்ட ஒரு அண்ணே அண்ணே அவரு ஏம் பேர் கொண்ட ஒரு அண்ணே படிச்சாரு அவன் வீட்டல வந்து ரொம்ப கஷ்டோ வந்து லைப்ரரியில படிக்கிற நா படிச்ச ச்சுக்கிறே செய்தத்தாள் படிச்சுக்கிறே அவர் என்ன பண்றாரு சத்தம் இல்லாம அந்த நோட்ஸ் அந்த வி ஓ க்கெல்லா நோட்ஸ் வரும்ல சிஸ்டர் அத வெட்டி எடுத்துட்டு போறாரு அத போன வாரத்துக்குரியத வந்து வெ எடுத்துட்டு போறாரு நா என்ன டா இப்டில்லா எடுத்துட்டு போறாரு செரிண்ணேன்ட்டு அனுப்புச்சு விட்டே சிஸ்டர் அடுத்து நெக்ஸ்ட்டு வீக்கு அடுத்து எக்ஸாம் வந்துருச்சு நெக்ஸ்ட் எக்ஸாம் வரப்போ எதோ ரெண்டு நானு எழுதுறே அவரும் எழுதுறாரு வேற வேற சென்று எழுதி முடிக்கிற ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட வந்து சதீஸ் குமார் பாசு அடின்னு வந்துச்சு ஸ்டர் நீங்க யார நம்புவீங்க
ஆ
நா எனக்கே என கா கான்பிடென்ட் இல்ல ஏன்னா நம்ம நல்லா எழுதலையே இப்படி அப்டின்னு அவரு பாஸ் ஆகி இப்போ ஒரு எம்ப்ளாயா இருக்காரு சிஸ்டர்
ம் ம்
செய்தித்தாள சொல்றே அப்பறோ அதுக்குதா நா இம்பார்டன் ரொம்பா ஆமா ரொம்ப இம்பார்ட்டண்ட் குடுத்து இப்ப நா வீட்லயே யூஸ் பண்ண ஆரமிச்சே இப்ப கொஞ்சோ வெளியில வந்தனால இப்ப நானு லைப்ரரி மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கே ஸ்டர் இப்போ லைப்ரரி ரொம்ப நல்ல நீட் ட்ட இருக்கு சரி கவர்மெண்ட் லைப்ரரியா இருந்தாலே அங்க போன நீட்டா இருக்கு பிரைவேட்டுல உங்ளுக்கு ஏதாவ்து லைப்ரரி எதாவ்து கேள்விப்பட்டிருக்கிங்களா சிஸ்டர்
பிரைவேட் லைப்ரரி இல்ல நா இது வரைக்கு போனது கெடையாது கவர்ன்மெண்ட்ல நா போ போயிருக்க ஸ்கூல் படிக்குமோதுல இருந்து நம்ம ஸ்கூல்லவே இருக்கு இல்லைங்களா
இல்ல சிஸ்டர் நானு அத நா இங்கே ஒர்க் பண்ணுற எடத்துல வந்து லைப்ரரி இருக்கு சிஸ்டர் அங்க எப்டின்னா நீ காலையில போய் யூஸ் ஆமா காலைய்ல யூஸ் பண்ண கூடாது காலைல யார யூஸ் பண்ணு ஸூடெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிலா சப்போஸ் உனக்கு லன்ச் அவரு நைட்டு உனக்கு ஃப்ரீயா இருகுற நைட்டு பதினொரு மணிக்கு இருப்பாங்க சிஸ்டர் லைப்ரரி வந்து பதினொரு மணிக்கு இருக்குராரு நீ அப்போ யூஸ் பண்ணிக்கலா அப்போ எப்டி யூஸ் பண்ணணும தனி அதுக்கு கார்டு போட்ணு சிஸ்டர் கார்டு வந்து ஆம அது அது அக்கௌண்ட் உள்ள ஓப்பன் பண்ணணு அது அக்கௌண்ட் எப்டி ஓப்பன் பண்ண ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு புக்கு ரெண்டு புக்கு மேல எடுக்கக்க கூடாது
ம்
அ பிர்ரைவேட் லைப்பிரி சிஸ்டர் அது நீங்க அஞ்சு புக்கு பத்து புக்கு எனக்கு வேணும்னா அப்டி பண்ணக்கூடாது இத குடுத்துட் நீ அடுத்து வாங்கிக்கோ நப்பது நாள் யூஸ் பண்ணிக்கலா அந்த புக்க வந்து நீங்க நப்பது நாள் யூஸ் பண்ணிக்கலா அது பின்னாடி வந்து உங்களுக்கு டேட்டு டேட்டு உங்க சைன் இருக்கு சிஸ்டர் பாத்தங்கன்னா ரெண்டாயிரத்தி சாரி ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத் எம்பது ஒருத்தரு எடுத்துருந்தாரு நடராஜன் சொல்லி எத்துருந்தரு சிஸ்டர் நல்லாக்கு பேர்லா நாம இருக்கு நடராஜ்ஜின் எடுத்தந்தரு இப்போ அடுத்து பாத்திங்கனா நா தா இந்த புக் எடுத்திருக்கே ரண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுல வருஷ எத்தன வருஷ ஆச்சி கேப்பாருங் சிஸ்டர் யாருமே அந்த புக்க தொடவே இல அந்த மாரிதா சிஸ்டர் ஆ ஆமா சிஸ் நமக்கு இந்த இயர் எல்லா வச்சு செக் பண்றதுல இல்ல சிஸ்டர் புடிச்சிருந்தா அந்த புக் எடுத்து படிப்பே படிக்கிறப்போ நம்ம கூட போய் பேப்பரு படிச்சிட்டு வந்துருவே சிஸ்டர்
ஓ எனக்கு வந்து நெறைய கத படிக்க புடிக்கு அதனால நா அந்த மாரி புரட்சிய பத்தி எல்லா நா பாத்ததுல்ல நெறைய குட்டி குட்டி கதைகள் விக் க்கிரமாதித்தன் கத இந்த மாரி கதையெல்லா படிப்பே யாரோடையது
ராஜேஷ் குமார்
ராஜேஷ்குமா எனக்கு இன்னு நா ஆத்தருடைய நேம்ல்லா தெரியமாட்டேனுது ஆனா வந்து கதைகங்க எல்லா பாத்திருக்கே நெறைய
இல்ல இல்ல நா ஏ நாகரிகமா சொல்றேன்னா அவர் கொஞ்சோ நல்லா அ என்ன சொல்றது திகிள் ஸ்டோரி நல்லா எழுதுவப்புடி அந்த மாரி இதெல்லா ஆமா அத கொஞ்சோ முடிஞ்சளவு கொஞ்ச ஆத்தர் நேம் தெரிஞ்சச்சுட்டு உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஸ இருக்கு யாருக்காவது நீ
ஆ இப்ப இல்ல நீங்க கேக்கு மோது எனக்கு கொஞ்ச அச்சமா இருக்கு பாரு நமக்கு இது தெரியாம இருக்கி அப்டின்ற மாரி இ ஒத்துக்கிறே நா வந்துட்டு
இல்ல இல்ல சிஸ்டர் அப்டி சிஸ்டர் நாங்க உங்கள இது பண்றதுக்காக சொல்லல நானு எனக்குமே அவ்ளக்க தெரியாது சிஸ்ட
ஆனா வந்துட்டு பேரு இது வரைக்கு நா பாத்தது இல்ல யாரோட இப்ப ஆனா ஒரு சில படோ இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் ஒரு சில படோ பாக்குறோனா அது இந்த டேரக்டர் நம்ம சொல்ற மாரி இந்த படத்தையு ஒரு புக்கையு அத பேர தெரிஞ்சு வச்சுக்கணு
இல்லை சிஸ்டர் இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்க திரையுலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புக்க வச்சு பட எடுக்கிறாங்க சிஸ்ட பட எடுக்கிறப்ப வந்து திடர்னு பாத்தா ஒருத்தரு போய் கேஸ் குடுக்குறார் என்னன்னு பாத்தா இது என்னுடைய புக்கு இவுங்க எப்டி பட எடுக்கலாம்னு சொல்லி கேஸ் குடுக்குறாரு இப்ப என்னன்னு பாத்தா அப்பதா அப்பதா தெரியுது ஓ இவ்ரு எழுதிருக்காரு இந்த புக்க வந்து இவ்ரு அதாவ்து படிச்ச புக்க வந்து இவ்ர் பட எடுத்தர்றாரு
அதா அவுங்க படிச்சு அந்த கதைய உள்வாங்கி அத இவுங்க ஓனா ஒரு கதை கிரியேட் பண்ணியர்
பண்ணி ஆமா சார் ஆமா சார் ப பாட எடுத்துறாங்க அப்டிங்கிறப்ப அந்த ஓனர் இப்ப யாருன்னு தெரிஞ்சு போய்ருதுங்களா அதுக்காக தா சொல்றே உங்களுக்கு ஓனர் வந்து பல பல பேரு இருப்பாங்க இப்போ சாரி இப்ப முத்துக்குமார்னு எடுத்து வச்சிங்ளே உங்களுக்கு நாலஞ்சு பேர் முத்துக்குமார் இருப்பாங்க அது மாரி அதுக்காக சொல்றே சார்
புரியுது புரியுது உங்ககிட்ட இருந்து நா இது ஒன்னு கத்துக்கிட்டே ஏனா இதுக்கப்றோ ஒரு புக் படிக்கிறோனா அந்த எழுதனவ்ங்கள வந்து தெரிஞ்சுக்கணு சுஜாதாவ பத்தி கேள்விப்பட்ருக்கே
ஆ கேள்விப்பட்ருக்கே சூப்பரா எழுதுவாங்க சிஸ்டர் புக்கு அவ்ங்க புக்கு நெறைய படிச்சிருக்குறே ஆ ஆ நல்லா இருக்கே சிஸ்டர்
அந்த மாரி ஒரு சிலரோட பேர் தெரியு ஒரு சிலரோட பேர் தெரியு இவரு ஜகன் எதோ ஒரு பேரு ஒன்னு வரு பாருங்க ஜெய்காந்த் த்து
ஜெயகாந்த் ஜெயகாந்த் ஆமா சிஸ்டர் அவருமே ஆ ஸ்டோரி சின்ன புக்கா இருக்கு சிஸ்டர் நம்ம ஆமா நம்ம டைரி புக் மாரி சின்னதா இருக்கு உத்துணுனா இருக்கு நீளமா இருக்கு
அ இந்த மாரி ஒரு ஒரு சிலரோட பேரு தெரியு மீதி நெறைய பேரோட பேரு தெரியாது
அதா சிஸ்டர் முந்தி குங்கும இது விகடன் இதெல்லா படிச்சே சிஸ்டர் குங்கும ஏ படிச்சேனா அந்த ஃப்ரீ ஆஃபர்ல வந்துச்சு அது நா சின்ன பையனா இருக்குறப்ப ஃப்ரீ ஃப்ரீயா குடுப்பாங்க அதுக்காக போய் வாய்ன்ட்டு வருவே படிக்கிறனோ இல்லயோ வாய்ன்ட்டு வந்துருவே
ஆமா நானுமே அது படிச்சிருக்கே நா அப்ப ஏ படிப்பேனா படத்த பத்தின இது தெரிஞ்சுக்கிறதுக காக இப்ப நம்ப படத்தப் பத்தி ரிவ்யூ வந்து கூகு இதுல போட்றானுங்க யூடீப்லப் பாக்குறோ இல்லைங்ளா இந்த மாரி இல்லாம அதுல பின்னாடி போட்ருப்பாங்க இப்ப ஒரு பட வந்துருக்குனா இதுல யாரு யாரு நடிச்சுருக்காங்க இது
கண்
அந்த பட பாக்லாமா குடும்பத்தோட போய் பாக்லா நல்லா இருக்குன் போட்ருந்தாங்கனா அதுக்கு போலாமே இல்ல கேசட் வாங்கிட்டு வந்துப்
ஒரு ரிவி ரிவ்யூ பாத்துருக்கீங்க